ப்ரோ கேக்குதா கிளியரா ஓகே ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா.
ஆ நல்லா இருக்கே ப்ரோ நீங்க எப்படி இருக்கீங்க.
அப்பற என்ன சாப்ட்டீங்களா பிரேக்ஃபாஸ்ட்லா.
ஆ சாப்டாச்சு ப்ரோ.
ஓகே ஓகே ப்ரோ அப்ப எப்படி லைஃப்லா போயிட்டு இருக்கு.
லைஃப்பா ப்ரோ இப்பதா காலேஜி முடிச்ச.
ஓ சுப்பர் ப்ரோ.
அதனால அப்படியே போயிட்டு இருக்கு ப்ரோ. அப்புறோ ஜிம்மு ஜாயின் பண்ணிருக்கே. ஸ்.
வாவ் சூப்பர் ப்ரோ ஜிம்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோ.
இல்ல ப்ரோ சும்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லா போவாங்கள்ள. அ அதனாலதா ப்ரோ. என்ன அங்க போய் ஃபுட்டு தா மெயின்டன் பண்ண முடி. முடியாது.
உம் உம் இல்ல ப்ரோ நியர் பையில ஜாயின் பண்ணிருக்கீங்களா ஜிம்மு.
ஆமா ப்ரோ.
ஓகே ஓகே ப்ரோ ஸோ எப்டி ஜிம்ல எப்டி எந்த மாதிரியான டயட்லா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஃபுட்டு.
ப்ரோ நா ஏற்கன முன்னாடி போயிட்டு இருந்தே அடுத்த ஒரு ஒன் இயர் பிரேக்கு மறுபடியு. ஜாயின் பண்ணிட்டேன் அது எப்டினா ரைஸ்ல எடுக்க கூடாது சப்பாத்தி.
உம்
வெஜிடபிள்ஸ்
ஓகே
அப்புறோ புரோட்டீன்
ஆஹ
புரோட்டனா சிக்கனு மீன் அது மாரி சப்புட்டுக்கலா டெய்லி சிக்கன்ன சப்புடணு அந்த பிரிஸ்ட் இருக்கில்லா கன் அது நெஞ்சு அது வந் ஆயில் ஊத்தாம ஆஹ உப்பு மஞ்ச பொடி அதெல்லா போட் வேக வச்சி தண்ணியில போட்டு வேக வச்சு அப்டியே ஆட்டுக்கணு
அயோ எப்டி புரோ அத சாப்புட்றீங்க
அது சப்புடமுடியா அப்டியே பழகிரு
ஓகேஓகே புரோ இல்ல அது வந்துட்டு நானே பாத்ருக்கே அ ஜிம் போறவங்க வந்துட்டு அவங்க ஸ்கின் வந்து நல்லா ஷைனா இருக்குன் சொல்றாங்க சோ இதுதா ரீசனா இந்த மாதிரி ப்ரோட்டீன் எடுத்துக்குறது தானா
ப்ரோ நீங்க வெஜிடபிள்ஸ்ஸு ஃப்ரூட் சாப்டாலே உங்க ப ஃபேஸ்ஸு எல்லா ரைட்டாயிரு
அது ஓகேதா ப்ரோ பட் ஆனா வந்து இந்த கொலாஜின்லா வந்துட்டு நான்வெஜ்லதா இருக்கு நீங்க அததா சாப்புட்ணு அப்டின்ற மாரி சொல்றாங்க சோ என்னதா நம்ம கொலாஜிங் ப்ரோ
ஆஹ்
சோ ப்ரோட்டீன்ஸ் அது எல்லாமே வந்து நான்வெஜ்ல ரி ச்சா இருக்கு அது சாப்டிங்னா நல்லது அப்டின்ற மாரி சொல்றாங்க
ப்ரோ நீங்க வந்து நீங்க சும்மா சாப்றதுக்கு நீங்க சால்டு போய் ஒர் கொட் பண்றதுக்கு நெறைய டிஃப்ரெண்ட் இருக்கு
கரெக்ட்டு புரோ கரெக்ட்டு தா
ஆ நீங்க சாப்டு சும்மா இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு இதாதா ஆகு நீங்க அதே போய் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க அந் ஏன்னா நம்ம ஒடம்புல இருக்க நம்ம செய்றோமா ஒடம்புல இருக்க இது
சோ அந்த இது எனர்ஜி எல்லாமே இம்ப்ளிமெண்ட் ஆகு நெறையவு சோ ஒர்க் அவுட் ஆகு அப்போ தா நமக்கு அந்த எப்டி சொல்றது அந்த பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ற மாரி ஒடம்புக்கு பாடி ஃபுல்லா ஃபில் ஆகுனு நெனக்கிறே
ஆமா ப்ரோ அது மாரி மசில்ஸ்ல்லா அப்டியே டக்குனு கொறயாது நீங்க சிக்கன அதுல எடுத்துட்டீங்கனாவு உங்க ஒடம்புல இருக்குறதுதா அது லாஸ் பண்ணும் நீங்க எதுவுமே சாப்பிடாம பண்ணிங்கன்னா ஒ க்ளியர் அவீங்க நம்ம கொஞ்சோ குண்டாய் ஃபிட் பண்ணவே முடியாது
ஓ சூப்பர் ப்ரோ ச இப்ப வந்துட்டு ப்ரோ நீங்க காலையில வந்து இல்ல ப்ரோ என் ஃப்ரெண்டு ஒனு தொ ஒண்ணு சொன்னான் ப்ரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஜிம் எல்லாம் போல ஒன்லி இந்த ஃபிட்னஸ் மட்டும் டயட் டயட்ஃபுட் மட்டு மெயின்டெயன் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னா காலையில ரெண்டு அவிச்ச முட்ட மதியானம் அப்புறம் நைட்டு அது மாதிரி மட்டும் நா எஃகு எடுத்துக்கிறேன்டா சோ நா அவனோட பாடி பாத்தீங்கன்னா ஜிம் போற மாதிரிதா ஃபிட்டா தா இருந்தது பட் ஆனா அவ சொன்னது நா ஜிம் எல்லா போலடா நா ஜஸ்ட் டயட் தா ஃபாலோ பண்றே
ஆ அ நீங்க ஓக்கே வா நீங்க டயட் ஃபாலோ பண்ணீங்க உங்களுக்கு போக போக எண்ணாகு தோல் இருக்குல உள்ள அந்த வயிறு தோள் அதெல்லா சுருங்கிரும் ஏனா நா உங்களுக் ஏற்கனவே கொஞ்சோ குண்டா இருப்பீங்க சுகர் கட் பண்ண போது இந்த சாப்பிடலா கம்மியா சாப்பிடும் கொஞ்சோ இறுகிடும் வயிறு எல்லா அப்ப கம்மியமா தோல் வந் உங்களுக்கு லைட்ட தொங்க ஆரம்பிச்சது நீங்க ஜிமுக்கு போய் ஒர்க அவுட் பண்ணீங்கனா தோளு சேர்ந்து இறுகு உங்களுக்கு
ஓ இல்ல ப்ரோ நா ஒல்லியா தா இருப்பே அந் னாலு வந்துட்டு அந்த ஆ எ ஃப்ரெண்ட் டு ஒல்லியா தா ப்ரோ இருப்பா அவனு அந்த டைட்
ப்ரோ நீங் குண்டாகுறதுல்ல ஒண்ணுமேல்ல ப்ரோ காலைல என்ன தெரிமா பண்றீங்க நைட்டு பாதாம் ஊற வோட்டுக்கோங்க
ஆ சாப்ட்ருக்கேப்ரோ பாதாமு வால்
ஆ அப் புடிப் சாப்ட ப பாதம் ஊற வச்சுக்கோ மொத வால்நட்டு ஊற வச்சுக்கோங்க காலைல என்ச்சு அடுத்து வாழப் பழ இருக்குதுல்ல ஆ அதுக்கட் பண்ணி மிக்சில போட்ருங்க
ஓகே ப்ரோ
ஓட்ஸ் இருகு தெரியிமா ஓட்ஸ் து உள்ள போட்டு அடுத்து பாதம் வெச்சிருப்பீங்கில்லே அத கட் பண்ணி உள்ளே போட்டு கொஞ்சோ வால்நட்டு அதெல்லா உள்ளே போட்டு கொஞ்சோ லைட்டா பால் ஊத்தி
உம்
சேக் மாரி குட்டு வார குடிச்சிட்டு வந்தீங்கன உங்களுக்கு இம்ருமென்ட் ஆயிரு அப்டே பிரண்டு ஒல்லியா இருந்தா இப்போ ஜிமுக்கு இப்போ வரம்போது முப்பத்தி எட் த்து நாப்பது கிலோல இருந்தா ப்ப எழுவத்தஞ்சு கிலோல இருக்குற அவ
வேற லெவல் ஒரு ப்ரோ இன்னொன்னு சொல்றாங்க இப்ப ஜிம்மு நம்ம என்னதா போயி ஒர்க அவுட் பண்ணாலு ஒரு பெர்டிகுலர் ஏஜ் அதெல்லா நம்ம விட்டுட்டோன அப்டின்னா அது ரொம்ப ஸ்கின்ன ரொம்ப ஏஜ்டா காமிக்கு அப்டின்றாங்க அது உண்மையா
ஆஹஹ அப்புல்லா லெடிங்காது எடுக்கற ஃபுட்ட பொறுத்தா ப்ரோ
ஓகே ஓகே ப்ரோ சோ இப்ப நா என்ன ப்ரோ நா இதாதா இருக்கே பட் ஆனா வந்துட்டு ஒல்லியதா ப்ரோ இருக்கே பட் ஆனா இந்த தொப்பை இருந்துக்குல்ல ப்ரோ அது லைட்டா கொஞ்சோ கொஞ்சோ இருக்கு சாக்காளி கொஞ்சமா எடுத்துக்ட்டாலே தொப்பை இருக்கிற மாரி ஃபீல் ஆகுது எனக்கு சாட் வந்துட்டு அதுக்குதா நா ஏதாவது ரெமடி ரெடி ரெடி பண்ணலா அப்டின்னுட்டு இந்த சீரக தண்ணி இருக்குல ப்ரோஸ் அதுதா சொல்றாங்க அது குடிச்சீங்ன்னா ஸ்கின் நல்லா ஷைனாவு இருக்கு
நீங்க அதுக்கு பதிலா அது இல்லாம சப்ஜா இருக்குல்ல தெரியுமால் ச ஆ அது மாரி சீயா சீஸ் இன்னொனுருக்கு சப்ஜா இல்லாம இன்னொனு சியா ஆ அது அது சாப்பிடுங்க அது சாப்டீங்கனா உங்களுக்கு வயிர் போட குண்டாகாது அப்புறோ நீங்க சாப்டே சு சும்மால்ல இருந்தீங்கன உங்களுக் ஒன்னா அதாவது ஃபுல்லா நீங்க எதாவது ரன்னிங் பண்ணு இல்லாட்டி நடக்குணு
ஓகே ஓகே ப்ரோ இல்ல ப்ரோ நா ஒர்க் ஃப்ரம் ஹோமா சார் நா ஒரே இடத்துல இருக்குறனா அதுனால எனக்கு ப்ராப்ளம் ப்ரோ ஆபீஸ் போயிட்டு இருக்கப்ப ஒண்ணு பெருசா தெரிஞ்சுக்கல ப்ரோ அது
ஆஹ் நீங்க சாப்பிட்டு வீட்லய இருந்தா அப்டிதா ப்ரோ இருக்கோ கொஞ்ச தொல நடக்கணு நோ அ கேம் கீது வெளாணு
கரெக்ட்டு தா ப்ரோ
நீங்க இதே பாருங்க நீங்க ஹெல்த்தியா சாப்.. ட்டு வீட்ல உக்காந்தாலும் உங்களுக்கு அந்த அந்த அந்த சாப்டது வந்து கரெக்டா ஒர்க் அவுட் செய்யாது வய்த்துக்குள்ள போயிட்டு
கரெக்ட்டு ப்ரோ கரெக்ட்டு எனக்கு சும்மா அப்டியே ரெண்டு இட்லி சாப்.. இல்ல வயிறு ஃபுல் ஆயிடுது ப்ரோ...
இப்ப நானே இருக்கே நா வந்து பிரியாணி எல்லாம் சாப்ட மாட்ட சப்போஸ் சாப்புறன்னா சாப்ட்டா அன்னனைக்கு வந்து ஆயில் ஃபுட் அது மாறி எக்ஸ்ட்ரா சாப்ட அன்னனைக்கு ஜிம் ல போய் ட்டு ஒர்க் அவுட் அதிகமா செய்வ... அதிகமான வெயிட் அதிகமா செய்வ ஏன்னா அது டக்குனு ஜீர்ணம் ஆவணும் அது உடம்புல தங்கக்க கூடாது அப்டின்ட்டு
ம் ம் ம் ஓகே ப்ரோ ஓகே
பண்றதுலயே அது செரிச்சிரும்
ஆ ஆமா ப்ரோ ப்ரோ இப்ப இது இந்த சுண்டலு பச்ச பயிறு முளக்கட்டிய தானியல்லா சொல்றாங்கள அதெல்லா ஊற வச்சு காலைல எடுத்துக்கலாமா அது மாதிரி
ஆ அதுலா எடுத்துக்கலா ப்ரோ ஆனா உங்களால ரிஸ்க் சா பண்ண முடியாது ஒரு ஒரு வார ரெண்டு நாள் மூண் நாள் பண்ணுவோ அதுக்கப்ரோல பண்ணவே முடியாது
ஏன் ப்ரோ என்ன எதாது சோம்பேரி தனோ சொல் றீங்களா அது கரெக்ட்
நீங்கதா ஜிம்முக்கு போற மாரிச்சுன்ன சேரி நம்ம அவங்க போறோ சாப்பன்னு அப்போதா நம்மளால பண்ண முடியும் அ இப்டி தோணு நீங்க வீட்ல சேரி வுடுங்க நாளைக்கு சாப்டுக்கர சேரி வுடுங்ங சாயந்ரோ சாப்டுக்கலா அப்டினு நெனச்சு விட்டு போயிட்டே இருப்பீங்க
கரெக்ட் ப்ரோ கரெக்ட் செரியா சொன்னீங்க கரெக்ட ப்ரோ
சேரி வீட்ல ஒர்க் அவுட் பண்றீங்களா சேரி இந்த வீட்டுக் கம்மியா போட்டுக்கலா ஆனா ஜிம்முக்கு போன அப்டில்ல நீங்க இந்த இது பண்ணுன பண்ணிதா ஆகனு இது முடிங்கனா முடிச்சுதா ஏனா உங் பாத இன்னொருத்தர் செய்வாரு உங்களுக்கு மோட்டிவேஷன் ஆகு ஓ இவளு இப்டி பண்றா நம் இதோட கொஞ்சோ இன்னு கொஞ்சோ வெயிட் போட்டுப்பன்ளா அப்டின்னு அப்டி அதா அவளோதா
சூப்பர் ப்ரோ இன்னொரு டவுட் என்னன்னா ப்ரோ இந்த பு்ரோட்டீன் பவுடர் எல்லாம் சாப்பிடடுறாங்கள இப்போ ஜிம்லயே அதெல்லாம்டுக்குறாங்க பாருங்க ஸ்பான்சர் பண்றாங்க அந்த மாதிரி ப்ரோட்டின் ப்வுடர்லாம் சொல்றாங்க டாக்டர் அதெல்லாம் எடுத்துக்காதீங்க டாக்டர் ப்ரஸ்கிப்ஷன் இல்லாம எடுக்க எடுக்கூடாது அப்டினு சொல்றாங்க
ப்ரோ அது பிறகுதானே ப்ரோ நீங்க சிக்கனு மீனு அதுலயே நீங்க ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம் நீங்க அது சாப்படுறதுக்கு இதுலய ப்ரோட்டீன் எடு த்துக்கலாம்
ஓ சூப்பர் ப்ரோ அது இன்னொண்ணு வந்து ப்ரோ இந்த ஹெர்பா லைஃப்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு தெரியுமா ப்ரோ உங்குளுக்கு
தெர்லியே ப்ரோ
ஹெர்பா அதுல வந்து ஸ்பான்சர் வந்து இந்த பி வி சிந்து இருக்காங்கள அவுங்களோ வந்திருக்காங்க ப்ரோ வீராட் தோழி வந்திருக்காங்க இத பத்தி இது வந்து ரொம்ப இம்ப்ளிமெண்ட்லா பண்ல ரொம்ப இதா அ வே விளம்பரப்படத்துல பட் ஆனா நா பாத்ருக்க அதுல அது வந்து ப்ரோ ஹெர்பா லைஃப்ல அதுல நறையா மில்க் க்ஷேக்கு ப்ரோட்டினு அதுக்கப்புறோ வந்துட்டு டைசிஷியனுக்கு தனியா ஒரு பவுடர்னு நறையா இருக்கு ப்ரோ ஒரு காம்போல த்ரீ குடுக்குறாங்க ப்ரோ அதுல
ப்ரோ நா ஒன்னு சொல்ட்டா ப்ரோ நீங்க வந்து எது சாப்ட்டாலோ சும்மா ஒக்காந்தீங்க ஒக்காந்தாதா அந்த இது வேலையே செய்யா பாத்துக்கு போயிட்டு
ஓகே ஓகே ப்ரோ இல்ல ப்ரோ நா வாக்கிங்லா போவே ஒரு எப்டி சொல்றது இங்க இது ஒரு அ
அ ஒன் கிலோமீட்டர் டூ கிலோமீட்டர் வாக்கிங் போங்க
அ போயிட்டு வருவோ ப்ரோ அது ஒன்னோ ப்ராப்ளம் இல்ல ஏன்னா இங்க
அப்ப சும்மா வீட்லயேத தண்டால் அதுமா எடுங்க அப்பல பிப்கார்ட்ல ஒரு ரோப் மாரி இருக்கு ஒரு ரப்பர் மாதி அ டூஹண்ட்ர் சம்திங் தா அது வாங்கிடிங்னா நம்ம எல்லாரு குட் சோல்ருக்கு ஜஸ்டுக்கு ஆம்சுக்கு அ அதுல்லாம அதுலயே ஒர்க் அவுட் பண்ணிக்லா ரப்பர் மாதிதாருக்கு
ஓகே
கால்ல இது பண்ட்டு இது பண்ணிக்லா
சுபு அது எனக்கு அத பத்திலா தெரில ப்ரோ ஆனா யூடியூப்ல அத்ல போட்டாங்னா நா ஆஹ் டென் மினிட்ஸ் ஒர்க் அவுட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒர்க் அவுட்ன்னு சொல்லி வரு சோ அதுல அப்பப்ப ட்ரை பண்றது ஏனா என்ட காலையிலயே வந்துட்டு பாத்திங்கனா சோம்பேரிதனம் ப்ரோ நா ஏழு மணிக்குலா எழுந்திருப்பே பட் அப்டியே எழுந்துட்டு சரிங்கனன் பல் லேட்டாலுமே லாகின் பண்ணிக்கலா அப்டின்ற மாரி திரும்ப தூங்கிட்றது சோ லாகின் பண்றதுக்கு ஒரு ஆப் பண்ணவர் அ ஒரு கால் மந்நேரோ முன்னாடிதா எழுதுருக்க மாரியேருக்கு சோ அப்டியெல்லா இருக்கு ப்ரோ அதுனால சோம்பறித்தனம்
எனக்கே இப்பிடிதா ஆகு புரோ அதுனால நானே இன்னைக் ஈவினிங் தா போவே ஜிம்முக்கு அது ஃப்ரெண்ஸ் இருக்குனாலதா அ அவனுங்கூப்ட நம்மலு சேரி போலா அப்டின் பொய்ருவ அங்க போயிட்டா தெரியாது
அ ஓகே ஓகே இல்ல இல்ல ஜீ
தேட்டிக் போவோ நைன் தேட்டிக்கு வந்துருவோ ஒன்னவரு கரெக்ட்டா ஒர்க்கவ்ட்டு அபத்தியா ஒரு நாளைக்கு ரெஸ்ட்டு ஒரு நாளைக்கு ஆம்ஸ்சு ஒரு நாளைக்கு ஆஆ சோல்டுரு ஒவ்வொர் நாளிக் ஒவ்வொர் வரூ
போங்க ஆ க கால் முட் ட்டி இருக்கு பாத்தீங்ளா அதுல வந்து எதோ பண்றாங்க அது ரொம்ப வலிக் க்கூ அப்டின்றாங்க சோ அது வந்து அது பேரு எதோ சொன்னாங்க ப்ரோ சரியா சொல்லே நடக்கவே முடியாது அப்டின்னாங்க
ஆ லெக்கு ஒர் பொட்டு ஆமா அது அப்டில்லால்ல ஃபஸ்ட் டைம் அப் ப்பி இருக்கூ ப்ரோ அதுக்குள்ள பழகிரூ ப்ரோ நீ ஓல் போட்டு வெளியே நடக்க முடியாது ஒர் பத்து நிமிஷோ ஒக்கான்ட்டுனா அதுக்கப்றோ வந்துர்லா அது சனிக்கெழமெ மட்டுந்தா போடுவா ஏனா ஞாத்திகிழம தா ரெஸ் ட் கெடைக்தா அத்னால சனிக் எல்லாத்தியுமே சனிக்கழமதா பண்ணுவாங்க
ஓ கே ஓகே ப்ரோ இப்போ வெஜிடேரியன் ஃபுட் மட்டுமே எடு எடுத்துட்டு டயட் ஃபாலோ புரோட்டீன்ஸ் த சோ அதுல எந்த மாரி எடுத்
ப்ரோ இப்ப கூட பா பாலக்காடு பாருங்க சென்னை ப்ரோ உள்ள ஒர்த்தரு எது எடுத்தரு ஃபர்ஸ்ட் பிரைஸ்சு
ஓக் ஓகே
அதெல்லா பாருங்க வாயும் பேச முடியாது காது கேட்
ப்ரோ ப்ரோ நம்ம ப்ரோ நம்ம அடுத்த கால் பேச லாம் ப்ரோ ப்ரோ நம்ம அடுத்த கா கால் பேசலாமா
ஆ ஓகே
ஆப் ஹலோ ஆ ஓகே ப்ரோ ப்ரோ கட் பண்ணிக்கோங்க